ஆ நான் ரொம்ப நல்லா இருக்கறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கேன் தோழி சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சு வீடல எல்லாரும் எப்படி இருக்கறாங்க
இப்பதான் நான் சாப்பிட்டேன் எனக்கு டூஸ்டேவா இருக்கிறதுனால கொஞ்சம் விரதம் இப்பதான் நான் சாப்பிட்டே வந்தேன் சரி இன் ஆடியபிள் ஒரு டைம் தா சாப்பிடுவே காலைலந்து ஈவ்னிங் மட் இப்ப சாப்பிடுவ நைட் எதுவு சாப்புட மாட்டே
ஓகே ஓகே ஓகே அப்புறோ இது இப்ப சம்மர் வெகேஷன் விட்ருப்பாங்கல்ல உங்களுக்கு எங்கயு வெளிலல்லா போலையா
ஆமா தோழி சம்மர் வெகேஷன் உட்டுட்டாங்க ஆனா அந்த திர்ப்பு நாங்க வந்து சம்மர் வந்து என்ன ஆச்சு அப்புன்னா ஆ நாங்க என்ன சொல்வாங்க நார்த் சைடு செட்டில் ஆயிருந்தோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷ இருந்துட்டோ இப்ப நம்ம எங்க ஹஸ்பண்ட் சொன்னது நம்ம நட்டிவ் பிளேஸ்ல வந்து செட்டில் ஆகணு அப்புடி சொன்னதால இந்த வருஷ எங்கயுமே சம்மர் ப்ளானிங் போல அங்க இருந்து வீடு காலி பண்ணி பேக் பண்ற தே எங்களுக்கு வந்து உண்மைக்கு ஒரு எடத்த விட்டு இன்னொரு எடத்துக்கு போது வந்து ரொம்ப கஷ்டந்தா தோழி என்னா நம்ம எம்டியா போறது வேற ஒரு வீட்ல உள்ள பர்னிச்சரே காலி பண்ணி கொண்டு வரப்போ வந்து ரொம்ப கஷ்டமாதா இருக்கு தோழி அதுக்குவே அ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொட்டேஷன் எடுத்ததுல ஒரு சிலவ்ங்க வந்து ன என்ன சொல்றாங்க ‌சிங்கிள் மண்டியா நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ என்ன பண்றாங்க அவுங்க இங்க கொண்டு போதுக்கு இவ்ள பைசா இவ்ள பைசானு சொல்லி அதிகமா சொல்லிட்டே இருக்காங்க யாரு கம்மியான பஜ்ஜட்டுன் சொன்னா கம்மியான பட்ஜெட் வந்து நம்பவும் முடி யில்ல ஏனா நம்ம ஃபோர் டேஸ் சொல்றாங்க ஃபோர்டேஸ்ல வந்து நமள் டோர் டொ டெலிவரி பண்ணிருவாங்களா அப்புடி சொன்னா அதுவு டவுட்டா தா இருக்கு அப்டி ஒரு பதினஞ்சு குழுது பண்ணோ அப்புறவு எல்லா பேக் பண்ணி அனுப்பிட்டு அங்கய வீடெல்லா ஆ ஏஜென்ட் குழுவு எல்லா டாக்மன்ஸ்லா சப்மிட் பன்னிட்டு எனா நா இங்க வந்த பெறெவு என்னால பாக்க முடியாது பட் ஏஜன்ட் தா பாக்கனு அந்த மாரி வந்து இங்க வந்தோ இங்கயெ வந்து அந்த கொண்டு வந்த திங்ஸ்லா பேக்பண்ணி அதெல்லா செட்டில் ஆகதுக்கே சிஸ்டர் ஒரு மாச ஆயிடு சிஸ்டர் ஒக்கேஷன் லீவ்லா போயிட்டு ஆனா அப்பப்ப சண்டே மட்டு‌ கொஞ்சொ இந்த குற்றாலத்துக்கு போயிட்டு வருவோ இந்த ஃபால்ஸ்ல குளிக்கணு சொல்லிட்டு போயிட்டு வருவோ என்னோட பொண்ணு சொல்லுதா இந்த வருஷ நீங்க எங்கயுமே என்னய கூட்டிட்டு போல அப்டின் சொல்லி எங்கிட்ட வந்து ஃபைட் பண்றா ஆனா இப்பந்தா அவுங்க டாடி சொ ன்னாங்க அடுத்த வருஷ வந்து நம்ம அந்தமான் நிகோபார் போலா அவ சொல்றா நோ நோ எனக்கு காஷ்மீர் தா போனு அப்பிடின் சொல்லிட்ருக்காங்க கொழந்தைகள்
உங்களுக்கு சம்மர் வெகேஷன் இப்டியே போயிருச்சு நீங்க வீடு ஷிஃப்ட் பண்ணி வர்றதுல இதுலயும் பாதி இது போயிற்ச்சு அதனால வந்து எங்கயும் போல நெனக்கிறே ஏ பசங்க சம்மர் வெகேஷன் இப்ப பாத்தீங்கனா ஸ்விம்மிங் கத்துக்லா அப்டின் சொல்லிட்டு அ க்ளாஸ்ல சேத்திருந்தே ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து அந்த க்ளாஸ் கும் போனாங்க போயிட்டு அதையும் ப ப ஓரளவு கத்துக்கிட்டாங்க அது வந்து ஒரு பேஜ் பேஜ்ஜா தானே இருக்குது பதினஞ்சு நாள் கோர்சு முப்பது நாள் கோர்சு ஏனா அடுத்து வேற எங்கயா ச்சு வெளில போலா அப்டின்ற ப்ளான்னால வந்து ஒரு பதினஞ்சு நாள் மட்டு க்ளாஸ் போட்டு நெக்ஸ்ட் இயர்ல அத திருப்பி கண்டினியூ பண்ணி க்லா அப்டின்ற மாதிரி நா விட்டுட்டே அதனால பதினஞ்சு நாள் கோர்ஸ் மட்டும் போட்டுட்டு அடுத்து நாங்க கொஞ்சொ ஆ செரி நம்ம ஊர் சைடு போய் ரொம்ப நாள் ஆகுது நாங்களும் ப அ பிசினஸ்காக வெளியூர்லதா இருக்குறோமோ அதனால செரி ஓகே ஊர் சைடு போயிட்டு வரலா அப்டின் சொல்ட்டு அங்க போய் அங்க நெறைய நம்ம ஊருக்கு போனாதானே நெறைய ஃபங்ஷன்ஸ் இதெல்லாமே வரு நம்ம இங்க இருந்தனா அந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் எதுவுமே அட் டன்பண்ண முடியாது நம்ம ஊருக்கு போனா கல்யாண காது குத்து மொட் ட இந்த மாதிரி ஃபங்ஷன் அட்டன் பண்றதுலயே அந்த சம்மர் வெகேஷன்ஸ் எல்லாமே போயிருது அங்கயும் போய் கொழந்தைங்க ஆ சைக்கிள் ஓட்றே இது ஓட் றே அது அ இப்டி பழகுறேன் ஏன்னா அந்த லீவ்லதா நெறைய பசங்க வந்திருப்பாங்க அவுங்க கூட விளையாடுறதுக்கு ஆ எல்லா கத்துக்குறதுக்கு ஈஸியா இருக்கு அப்டின் சொல்லிட்டு பசங்க வீட்டுக்கே வரதில்ல அவுங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் செம என்ஜாய்மெண்ட்டு தா ஏன்னு கேட்டீங்கனா நம்ம இங்க இருந்தனா அவுங்களுக்கு போர் அடிக்கு இதே இது ஊருக்குன்னு போறப்ப வந்து அங்க பக்கத்துல நெறைய பிள்ளைங்க வருவாங்க செய்வாங்க அவுங்க கூட சேந்து விளையாடுறதுக்கு இதுக்கு எல்லாமே அவுங்களுக்கு ஜாலியா வீட்ல அந்த பிள்ளைங்கள வீட்டுக்கு கூப்புறது இவுங்க அவுங்க வீட்டுக்கு போறது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க அதா செரி ஓகே நீங்க எங்கியு போனீங்களா என்ன அப்புடி சொல்லிட்டு கேக்லா அப்புடின் தா நானுமே கால் பண்ணே
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதா ஆனா இங்க வந்து என்ன பண்ணாங்க என்னோட குழந்தை நம்ம நாங்க வந்து வெகேஷன் போனானாலு பரவால்ல இங்க வந்து எங்க வீட்டுக்கு ட்ட வந்து நறைய குழந்தைகள் வந்து மத்த எடத்துல இருந்தொ இங்க உள்ள குழந்தைகள் நறைய இருந்தாங்க அவுங்களுக்கு செம ஜாலியாயிட்டு ஏன்னா நம்மள மாரி கிட்ஸ் இங்க இருக்காங்க நறைய பேர் என்ன பண்ணாங்க சைக்கிள் வந்து நா அங்கெருந்து ஒன்று சைக்கிள் கொண்டு வந்தே பட் மீதி எல்லாமே எங்களோட நேட்டிவ் ப்ளேஸ்ல இருக்கு சைக்கிள் அங்க இருந்து எடுத்துட்டு வந்து ஏன்னா ஒன் இயர்க்கு அப்றொ ஒன் இயர்க்கு அப்றொ வரப்ப வந்து அதெல்லா சைக்கிள்லா சர்வீஸ் பண்ற மாரி ஆயிரு து டயர் வெடிச்சி எதாவ்து ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது ஆனா ஒன் வீக் கூட அவுங்க பொறுத்துக்கிடல இல் அது கீழ கொண்டு போயிட்டு எல்லாமே ரிப்பேர் பண்ணி குடுத்தோன்ன ஒரு முஞ்சு மேக்சிமம் டென்னுக்குக்குள்ளதா ஒரு இருவது பிளேல் இருக்கு தோழி அவ்வள பேரு சைக்கிள் ஓட்டுதாங்களோ இல்லையோ அந்த சைக்கிள்ல நின்னுட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசுவாங்க அத பாக்கும்போ உண்மைக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஏ சின்ன பொண்ணு மூன்ற வயசுதா ஆகுது அவளுக்குள்ள செட்ட பிடிச்சுக்கிடுவா சைக்கிள குட்டி சைக்கிள உக்காந்துட்டு அ எதாவ்து சைக்கிள்ல உக்காந்துட்டு பேசுறது அத டிஸ்கஸன் பண்றத பாக்க போதுமே உண்மைக்குமே ஒரு அழகா இருக்கு அவுங்களுக்கு என்ஜாய்மன்ட் நம்ம அவுங்க என்னோட குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க நம்ம ஊர விட்டு ஊர் வந்துட்டோ இங்க நல்லா இருக்கு பட் அந்த என்னதா இருந்தாலு தோழி நம்ம சொந்த ஊருக்கு வந்து இருக்கிற இது வந்து எங்கேயுமே கெடைக்காது ஏன்னா இங்க வந்து வில்லேஜா நல்ல காற்றுரு க்கு அப்புற எவ்ள வெயில் அடிச்சாலுமே வீட்டுக்குள்ள தெரிய மாட்டெக்கு ஏன்னா பக்கத்துல வந்து எங்க வீட்டு கிட்டயில் நெறைய மரங்கள் இருக்கு பின்னாடி தென்ன மர வச்சிருக்காங்க அப்புற முன்னாடி வேப்ப மரொ அந்த மாரி இருக்கப்போ நெறைய காத்த அடிக்கி நேத்து கூட நல்ல மழ தோழி இங்க சீசன் ஆரம்பிச்சதுனால முந்தாநேத்து நைட்டுலெந்து காலைல வர நல்ல மழ இப்ப கூட க்ளைமேட் கூட வந்து என்ன சொல்வாங்க ஒரு குளிந்த காத்துதா அடிக்கிது நல்ல வெயில்லா தெரியாத மாரிதா இருக்கு எடைல ஒரு நாள் வந்து அவுங்க எனக்கு குளிக்க போணு ஃபால்ஸ்ல அப்பிடி சொல்லிட்டாங்க நா போய் கூட்டிட்டு பய் குளிச்சுட்டு வந்தே ஆனாலு அவுங்க வந்து நா மிட் நைட்லலா கூட்டு போனெ ஏன்னா பகல்ல வந்து ரொம்ப ரஷ்ஷா இருந்தா குழந்தளுக்கு சரி வராது அப்புன்டு நாங்க இங்கிருந்தே ஒரு எயிட்டோ எயிட் ஓ க்ளாக் மேலதா போனோ அங்க போய் ரீச் ஆவதுக்கு ஒரு நைன் நைன் தேர்ட்டி ஆயிட்டு தோழி ஆனா அங்க நா போன எனக்கு அந்த மழ தண்ணி அந்த தண்ணில எல்லாமே எனக்கு காத்து வந்து ஒரு எனக்கு ஃபீல் ஆச்சு குளிந்த மாரி ஆனா என் குழந்தளுக்கு அப்புடி ஆச்சு ஆனா ஒன்ஸ் அவுங்க உள்ள போன பெறவு பதினொன்ற வர குளிச்சுட்டாங்க தோழி நைட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வெளில வரவு பன்னொண்ற ஆயிட்டு அங்க மேகி எனக்கு மேகி தா வேணுனு மேகி சாப்ட்டுட்டு வீட்டுக்கு வறதுக்கு ஒன்ற ஆயிட்டு தோழி அந்த மாரி இன்னு போணு இன்னு போனுங்கங்க இப் ப கோடைவிடுமுறை எல்லா முடிஞ்சு ஸ்கூல் தெறந்துட்டாங்க அவுங்களுக்கு ஸ்கூலுக்குள வேலதா ம இருக்கு
இல்ல நீங்க சொல்றது உண்மைதா ஏன்னு பாத்தீங்கின்னா கு இப்ப சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு மழை இந்த மாதிரி இருக்கறனால ஃபால்ஸ்ல எல்லாமே தண்ணியுமே நறைய இருக்கு அவுங்களுக்கு குளிக்கிறதுக்கு அவ்ளவு ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கு எனக்குமே சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கு இந்த மாதரி ஃபால்ஸ்ல குளிக்கிறது அந்த குளத்துல குளிக்கிறது ஆனா ஒரு பயமு இருக்கு ஏன்னா தண்ணின்னா கொஞ்ச எல்லாருக்குமே பய நறைய இருக்கிறப்ப பய இருக்கு இல்லயா அது மாதிரி நம்மல்லா விடுமுறை நாட்கள்ல பாத்தீங்கின்னா நம்ம காலத்துல அஹ ஆஹ மேக்சிமம் போற இட அப்புடின்னு பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு இல்ல அத்தமாமா வீட்டுக்கு அப்புடிதா போவோ ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு நறைய பிரெண்ஸ் இருப்பாங்க தாத்தா பாட்டியோட ஜாலியா இருக்கலாம் தாத்தா வந்து நம்ம எது கேட்டாலு வாங்கி தருவாங்க பாட்டி வந்து வீட்டுல எது கேட்டாலு சொல்லி தருவ செஞ்சு தருவாங்க அது மாதிரி நம்ம தூங்கும்போது பாத்தீங்கன்னா பாட்டி ஒரு கத தாத்தா ஒரு கத அப்புடி சொல்லிட்டு இந்த மாதிரி தா நம்பளுக்கு வந்து சம்மர் வெகேஷ வந்து போவு ஆனா இப்போ உள்ள குழந்தைங்க நீங்க சொல்ற மாதிரி எங்க நம்ம கூட்டிட்டு போனாலு அவுங்களுக்கு வெளியில சுற்றுலா பயண அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனால தா அவுங்களுக்கு வந்து அந்த சம்மர் வந்து முடிஞ்ச இருந்ததாவே இருக்குது இல்லனா நீங்க எங்கேயுமே கூட்டு போல எங்கல நாங்க வீட்டிலே இருக்கிறோம் எங்களுக்கு போர் அடிக்குது அப்புடின் சொல்ட்டு அந்தமாதிரிதா சொல்லிட்டே இருக்குறாங்க ஏனா அவுங்க அப்புடே பழகிட்டாங்க நம்ம ஜென்ரேஷ வேற அவுங்க ஜென்ரேஷ வேற அப்புடின்றனால நம்ளுக்கு லீவுனா பாட்டி தாத் விட ஒரு பெரிய சுற்றுலா பயண மாதிரி இருந்துச்சு ஆனா இவுங்களுக்கு வந்து இப்ப பேக்கேஜ் எல்லா எடுத்துட்டு ஒரு பத்து நாள் போய் தனியா எங்கேயு யாரு இது இல்லாம வெளியில போய் ஒரு மிலியோடையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடையோ போய் ஒரு பத்து நாள் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுதா அவுங்களுக்கு வெகேஷன ட்ரிப்பா இருக்குது இல்லயா இப்ப வச்சுனங்க இப்ப அ இப்ப அந்த மாதிரிதானே குழந்தைங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க
கண்டிப்பா தோலி நம்ம என்னன்னா இப்ப அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோ கோடை விடுமுறையில வந்து நம்ம நம்ம ஸ்கூல் விட்டுட்டாங்க அப்பிடின்னா நம்ம மாணவனாலு சரி மாணவனியாலு சரி நம்ம என்ன பண்ணுவோ தாத்தா பாட்டி வீட்டுக்கு செ செல்லுவாங்க அங்க போய் நாம் போயிருக்கே எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் அங்க போய் ஒரு பத்துனால இருப்போ நல்லா நம்ம கவனிப்பாங்க நேரத்துல செலவிடுவோம் அதுக்கு பிறகு சில நேர பாருங்க அங்க தாத்தா பாட்டி எனக்கு இப்படி பண்ணோ வயல் காட்டுக்குலா கூட்டு போவாங்க ஏன்னா அவுங்க வந்து அந்த நல்ல சத்தான சாப்பாடு எல்லா பண்ணி கொடுப்போ இப்ப உள்ளது வந்து என்னன்னா நறைய வந்து வீட்டுல நா வந்து ந என்னோட ஒகேஷ நா வந்து என்னோட எப்படி கடைச்சேன்னா என்னோட குழந்தல இப்போ ஆஹ அங்க இருந்து செப்டாலு அவுங்க போர் அடிக்கனாலு ஓவிய எல்லா வரஞ்சாங்க அப்புற சின்ன பொண்ணு பாட்டு படிப்பு ப்பா இப்போ ஒரு யூத்து படனு வந்திருக்கே அந்த பாட்டு படிச்சா அவளே சிரிப்பால் அதனால அந்த பாட்டு படிச்சு அவ்ள ஆட வப்போ அந்த மாரி விளையாட்டு வந்து நாங்க புதிய புதிய அவுங்களோட திறமைகள வந்து நா வெளியில கொண்டு வந்தே அவளுக்கு வந்து பாட்டு படிக்கிறது பட் டான்ஸ் ஆடுறது வந்து தெரிய வந்துச்சு எனக்கு இந்த த வெகேஷன்ல பெரிய பொண்ணு வந்து புக்லா நல்லா ரீடு பண்ணுவா எனக்கு ஏன்னா வந்து இந்த மாரி நம்ம மேலு என்னன்னா நம்ம குடும்பமா சேர்ந்து இந்த வெக்கேஷ டைம்ல வந்து ஒரு சுற்றுப்பயண மாரி போவத மூல வந்து என்ன ஆகுதுன்னா குடும்பத்துல உறவுக வந்து ரொம்ப பலமாகுதுன்னு சொல்லுவோம்
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதா ஏன்னா நம்ம வெளியில போனாலு சரி வீட்டுல இருந்தாலு சரி நம்ம நா குழந்தைகள பத்தி நம்ம தெரிஞ்சிக்க போ குழந்தகளுககென்றது என்று ரொம்ப முக்கியமான விஷய ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கு அவுங்களுக்கு ஏத்த மாரி திறமை வந்து அவுங்களுக்குள்ள இருக்கு எல்லா குழந்தைங்களு ஒன்னு போல இருக்காது ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஓவ நல்லா வருதுன்னா ஒரு குழந்தைக்கு நீங்க சொன்ன மாரி பாட்டு இருக்கு ஒரு குழந்தைக்கு டான்ஸ் இல்ல ஒரு குழந்தைக்கி அந்த ஏதாவது வேஸ்ட்ல இருந்து பண்ற ஒரு பொருள உருவா கரது இந்த மாரி பல தெறமைகள் வந்து அவங்களுக் இருக்கு ஒவ்வொரு கொழந்தைங்க பாத்தீங்கன்னா என்யாள புக் க்கு கையுமாவே இருப்பாங்க அவுங்களுக்கு அதுல இந்த மேக்ஸ் சால்வ் பண்றது இல்ல ரீட் பண்றது இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்ல்லாமே ரொம்ப அவுங்களுக்கு பிடிச்சமானதா இருக்கு அப்டி இருக்குபோது நம்ம இதல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கெடக்கிது இல்லயா நம்ம அந்தனால இந்த ய ந்த லீ விடுமுறய பயன்படுத்தி கொழந்தைங்களுக் என்னென்ன ஹ நம்ம அவுங்களோட தெறமை இருக்குது அத வெளியில கொண்டு வரலா அப்டின்றத வ ஆ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மதிரி கிளாஸஸ்லா கொழந்தைங்கல அனுப்புனனா அவங்களுமே அதுல வந்து ரம்ப இம் ருவாய்க்குருவாங்க
கண்டிப்பா தோழி இது மாரி நம வந்து நாளக்கி நம கான நேர முடிந்துவிட்டது இத பத்தி நம்ம நாளக்கு வந்து கொஞ்சம டீட்டெயலாவ பேசலா
ஓகே ஓகே பாக்கலாம் ஓகே பய்